ஹலோ
ஹலோ கேக்குதங்களா
ஆ கேக்குதுப்பா
ஆ சரிங்க என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாிருக்கேன்ப்பா நீங்க நல்லாருக்கீங்களா
நல்லா இருக்குங்க நீங்க சாப்டாச்சுங்களா ஆ நா சாப்பட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ இல்லப்பா நா வெயிட் பண்ணிட்டுருக்கே அவர் வந்ததும் சாப்பிட்லா அப்படின் சொல்லிட்டே என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு உங்களுக்கு
இன்னைக்கி ஸ்பெஷல் என்ன வெளில வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம்
அப்படிங்களா ஏன் நீங்க வீட்டுல இருக்கீங்களா இல்ல தனியா வெளிய இருக்கீங்களா
இல்ல வீட்டில் தா இருக்கங்க இன்னைக்கு இன்னைக்கு நைடட்டு மட்டும்தா வெளியே வாங்கி சாப்பிடலா நாங்க வீட்டில்ல அத ஆ அதனாலதா சாப்பிட்டேங்க அங்க என்ன ஸ்பெசல்ங்க
இல்ங்க இங்க இட்லி சாம்பார் தா
ம் ஓ சரி சரி நைட்டு டிஃபன் ஓகேங்க ம் ஆமாங்க சரி சரிங்க வீட்டல எல்லா நல்லா இருக்காங்களா
எல்லாரும் நல்லாருக்காங்க ஆ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நா இன்ஜினியரிங் முடிச்ச மெக்கானிக்கல நீங்க
நா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு நா பன்னெண்டாவது மட்டும்தா படிச்சிருக்கே நானு முடிச்சுட்டீங்களா நீங்க இன்ஜினியர் முடிச்சுட்டீங்களா வேல தேடிட்டு இருக்கீங்களா இல்ல வேல செஞ்சுட்டு இருக்கீங்களா
இல்ல வேலை செஞ்சுட்டு இருக்க ஏழு ஏழு எட்டு வருஷமா போயிட்டு தா இருக்கங்க
அப்படிங்களா சரி சரி உம் நீங்க ஒரே கம்பெனிலயே இருக்கீங்களா இல் மாறி மாறி இருக்கீங்களா
இல்ல மாறி மாறிதாங்க ஒரு கம்பெனியில நாலு வருஷம் ஒர்க் பண்ணுவ
ஆ அக்ரரிமெண்ட் ஏதாவது போட்டருந்தந்தீங்களா
அக்ரிமெண்ட் மாதிரில இல்லைங்க கான்ட்ராக்ட்ல தா ஒர்க் பண்ணே அப்புறம் ஒரு கம்பெனில ஷா அந்த கம்பெனி ஸ்டாபா தா ஒர்க் பண்ணே அப்போ அது வேற லொகேஷன் போறனாலா கம்பெனி மாறிட்டு இப்போ வேற கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்க
ஏ உங்களுக்கு பிடிக்கலையா வேற லொக்கேஷன் போக்கணும்ன்ட்டு
இல்லைங்க பாத்தீங்கன்னா அங்க ஸ்டே பண்றதுக்கு ரூம் ஃபுட் எதுவுமே அவைலபிலா இல்ல நம்மளே எல்லா செலவு பண்ணி் செலவு பண்ணி பாக்கணும்னா அது செலவு அதிகமாயிரும்
ஆ இல்ல நாலு இடத்துக்கு போனா மட்டு தான நம்மளு எல்லா தெரிஞ்சிக்க முடியு அதனால கேக்குற இப்ப நீங்கப்ப அதே ஓங்க ஓங்க இடத்துல இருந்தீங்கன்னா அத விட நாலு எடத்துக்கு போனீங்னா தெரிஞ்சிக்கலா இல்லையா
கரெக்ட் தா நீங்க சொல்றது கரெக்ட் தா இருந்தாலு நா அதா நாலு வருஷ ஒரு கம்பெனி ஒர்க் பண்ண அங்க இருந்து வேற பக்க போன அது அதோட லாங்காத போன அங்க பாத்தீங்னா அங்க டூ இயர் ரெண்டு வருஷ ஒர்க் பண்ண அங்க ஒர்க் பண்ணிட்டு திடீர்னு அந்த இடத்த மாத்தினாங்க அங்க வந்து ஃபுட்டு ரூம் எதுவுமே இல்லாததுனாலதா நா வேற பக்க பாக்க வேண்டி இருந்த
செரி செரிங்கப்பா ம்
ஏதோ ஒண்ணு நம்ம பாக்குற மாதிர இருந்தானா பரவாயில்ல ரெண்டுமே பாக்ற மாதிரி இருந்தானா கொஞ்ச கஷ்டதாங்க
ஆமா ஆமா கண்டிப்பா ஆனா இப்ப வந்து வேலையில இருந்து எல்லாமே நெறைய பேர வந்து தூக்கிட்றாங்க அப்டின் சொல்றாங்க அது வந்து ரொம்ப கஷ்ட் டமாருக்கு
ஆமா ஆமாங்க ஆமாங்க ஏன்னா இப்ப வந்து டெக்னாலஜி அந்த ஏ ஐ வெச்சு இப்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்ப இப்ப மனுசங்களோட இது தேவையில்லைன் ஆயிருச்சு
இல்லங்க இப்ப வந்து திடீர்னு உங்க வேலைலிருந்து தூக்கிட்றாங்க அப்டின் சொன்னா ரீசன் சொ தோணு இல்லயா எதுக்கு அப்டின்னு அ நீங்க செரியா வேல செய்லனு இந்த மாரி ஏதாவது சொன்னா மட் ட்டுதான அவங்கள தூக்க முடியு
ஆமாங்க அந்த மாரி ரீசன் இல்லேனால்லா தூக்க மாட்டேங் தூக்க முடியாது ஆனா அவங்க இல்ல நீங்க கெளம்பிக்லா அப்டின்டா நம்ப எதுமே பேச முடியாது
அ அப்டிங்ளா எங்க நா எங் நாத்தனாரோட பசங்க வேலைக்
பசங்க வேலைய விட்டுட்டு வந்துட்டாங்க எதனால அப்டின் சொன்னா அவங்கள பொறுத்த வரைக்கு ஆனா முன்னூட்டியா வெளியேற அ இவுங்க ஒருவேள அவங்க காண்ட்ராக்ட்ல ஒர்க் பண்ணிருப்பாங்க அந்த டேட் ட்டு முடியறதுக்குள்ள அவங்க போ சொல்றக் முன்னாடி இவங்களா வந்திருப்பாங்க நெனைக்கிற
ஆ எனக்கு அதெல்லா தெரியில ஆ அந்த மாரி வெளிய வந்து ட்டாங்க அதுக்கப்புறமா கிட்டதட்ட அவங்க ஒரு வருஷ ஆகுதுங்க அவுங்குளுக்கு வேலையே கெடைக்கில
சேர் சேரிங்க
ஆ அதுதா பயமா இருக்கு ஏதாவது வேலய அவங்க பைய வந்து பி டெக் முடிச்சிருக்கா அ பொண்ணு வந்து அ பொண்ணு வந்து பி காம் தா அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க பத்து பதனஞ்சு வருஷோ ம் அப்டி இருந்துமே இப்ப வேல வாயப்புகளே இல்ல
அவங்க எந்த ஊர்ல இருக்காங்க அவங்க
அவங்க சென்னையில இருக்காங்க
ஆங்க சேரி ஓகே ஓகேங்க ஆ நா ஊர்ல வேல செய்யறது பாத்தீனா கோயம்த்தூர்ல தா
அப்டிங்ளா
ஆமாங்க
ஆ
ம் இல்ல பரவாயில்லங்க ஏதோ ஒரு ஒரு பக்கோ இல்லேனா இன்னொரு பக்கோ கெடைச்சிரு
ஆம்மா கோயம்புத்தூர்ல என்னோட ஃப்ரெண்டு ஒரு பைய இருக்காங்க அந்த பைய வந்து பீ டெக் முடிச் சிருக்கா ஆனா வந்து பி பி ஓ லதா வே வேல பண்ணிட்ருக்கா
ஓ சேர் சேரிங்க
உம் என்ன எதுக்கு அப்டினா இல்ல எதோ கெடைக்கிற வேலையே பண்ணணு இப்ப வேலையே இல்லாம இருக்காங்க அ அத விட இதுக் பரவாயில்ல அப்டின்ற மாரி பண்ணிட்ருக்காங்க
ஆமாங்க இப்ப ஏன்னா நெறைய பேத்துக்கு வேல இல்லாம தா இருக்குது
ஆ இப்ப எ பையனு எம் பி ஏ முடிச்சிருக்கா
அ எதுக்கு என்ன ரீசன்னே சொல்லாம கூட வேலய விட்டு தூக்கறாங்க
ஆமா ஆமாங்க எ பையனு எம் பி ஏ முடிச்சிட்டு அவனு வேல தேடிட்டு தா இருக் கா எங்க போனாலுமே ரெப் ரண்ட்ஸ் இருந்தா மட்டு தா நம்புளுக்கு வந்து அங்க கிற எக்ஸாம்ஸ் ஆவட்டு எல்லாத்துலியுமே வந்து தெரி்ஞ்சவங்களுக்கு அவுங்கவுங் களா சொல்லி குடுத்து தா இந்த மாரி
உண்மதா உண்மதாங் உண்மதா ஏனா நா போன பக்கலா பாத்தீங்கனா இப்டினா ஒரு பக்கோ பாத்தீங்கனா என்ன கேஸ்ட்டுன் கேக்கறாங்க ஒரு பக்கோ வந்து உனக்கு யாரு உள்ள தெரிஞ்சவங்க யார்ருக்கா தெரிஞ்சவங்க யாரா இந்தா சொல்லு நா அவ எடுத்துக்கறே அப்டிங்கறாங்க
ஆ அப்டிங்ளா இல் இங்க கேஸ்ட் எல்லா எதுவு கேக்க மாட்டன்றறாங்க கேஸ்ட் எல்லா கறயா கெடையாது
இந்த சைட்ல்லா அப்டிதா கேப்பாங்க
ஆ இல்ல அவ பேங்ளூர்ல தேடிட்
ஓ அங்யா ஓகேங்க
ம் அதனால கேஸ்ட் எல்லா கேக்க மாட்டாங்க பேக் டோர் கேக்றாங்க இவ்ளோ குடுக்குறீங்ளா அப்டின்ட்டு அ அதெல்லா வேண்டா நம்ப குடுத்துட்டு ஆ ஆறு மாசோ வேல செஞ்சதுக் அப்புறமா நீங்க செரியா செய்யல அப்டின் சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டா நம்ம என்ன பண்ண முடியு
ஆமாங்க பேங்களூர்ல பாத்தீங்கனா ஃப்ரெண்ட்ஸு வேல செஞ்சிட்டுதா இருக்காங்க அவுங்க நல்லாதா ஒர்க் பண்ட்டு இருந்தாங்க அக்ரிமெண்ட் அப்டின் சொல்லி மூணு வருஷோ எடுத்தாங்க மூணு வருஷோ முடியறதுக்கு முன்னாடியே அவுங்க வேலைய விட்டு தூக்கிட்டாங்க ஏ அப்டின்னா இப்ப நம்ம வேல செஞ்சிட்ருக்கோ நமக்கு வந்து ஒரு ஒரு வருஷோ ச முடிஞ்சிருச்சுனா அடுத்த வருஷோ பாத்தீங்கனா வேற இன்கிரிமெண்ட் போடனு ஆனா அந்த இய வருஷமே பாத்தீங்கனா காலேஜ் முடிச்சவங்க வரம்போது அவுங்களுக் கம்மி சம்பளோ குடுத்து எடுத் துருவாங்க
ஆமா ஆமா
அப்டி எடுத்துட்டாங்கனா நம்மளுக்கு அங்க வேல்யூ இருக்காது நம்மள வெளிய தூக்கிறாங்க
நெறைய பேருங்க இப்ப எ எனக்கு எ இங்க வீட்டுக்கிட்ட தெரிஞ்ச பசங்க அவுங்க இப்பதா இன்னு முடிச்சிருக்காங்க அவுங்களுக்கு பேக்கேஜே பாத்தீங்கன்னா பண்ணண்டு பதிமூனு லட்ச தராங்க எதுக்கு அந்த அளவுக்கு அதிகமா குடுத்து எடுக்கறாங்க இப்ப கம்மியாருக்கு உங்கள ஏ வேலைய விட்டு தூக்கனு
ஆ கரெக்டு தாங்க இப்ப எப்டின்னா அவுங்க எக்ஸ்பென்ஸ் அதிகமா கூட இருக்கலா அவுங்களுக்கான டிபெண் ஆ ஏனா அவுங்க அந்த வேலைக்கான தகுதியான ஆளா கூட இருக்கலா
ஆ தெரியல ஆனா இப்ப எந்த இதுவுமே இல்லாம வெறு படிப்பு வெச்சியே அந்த அளவுக்கு ம் சம்பளத்த குடுக்கறது ஆமா
ஆ கம்மி சம்பள செரி செரிங்க என்னன் தெரிலைங்க ஏனா இப் இப்ப எதுக்காக வேலய வு எடுக்கறாங்க எடுத்துட்டு திடீர்னு ந நால்லாவே வேல செஞ்சிட்ருப் இப்ப திடீர்னு இல்லப்பா நீ நாலைலந்து வர வேனா அந்த மாரியு சொல்ற ஆளுகளு இருக்காங்க
ஆமா அது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொண்டு போதுங்க அதுக்குதா சொல்றது வேல செஞ்சிட்டே ம இன்னொரு பக்கமு எதாது இப்ப இது இல்லன்னாலு அ இன்னொன்னு நம்ம பாத்துக்கிற மாரி எதாது ஒன்னு கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணிக்கினு
ஆமாமாங்க ஏனா இப்ப முன்னாடி ரெண்டாயிர்த்தி பத்து வரைக்கு பாத்தீங்கன்னா இந்த யூனியன் ப பிரச்சன இல்லாம பொயிட்டு இருந்ததுங்க ரெண்டாய்த்தி பத்துல பாத்தீங்கன்னா யூனியன் பிரச்சன வந்தது அப்றோ தா எங்கேயுமே கம்பெனி ஸ்டாபா யாரையு எடுக்கறது இல்லைங்க
ஆ ஆ ஆம் சரி சரிங்க ம்
பிரச்சன வராம இருக்குறப்ப வரைக்கு நல்லாதா இருந்ததுங்க அது வந்ததுக்கு அப்றோ தா பே எல்லா பக்கோ பாத்தீங்கன்னா கான்ரைட்டு கான்ரைட் பேஸ்ல கொண்டு வந்துட்டாங்க
அப்டிங்ளா ம் அதாங்க எனக்கு அதுதா இப்ப திடீர்னு இது அ மாச மாச ஒங்ளுக்கு ஐம்பதாயிர அறுவதாயிர குடுத் திட்டு அடுத்த மாசோ ஒங்ளுக்கு எதுமே கையில குடுக்லன்னா அந்த மனநெல எப்டி இருக்கு அவுங்க
அது ரொம்ப கஷ்ட்டதாங்க அந்த நெலமை இருக்றவங்களுக்குதா தெரியு
ஆமா ஆமா இல்ல இருக்கிறவங்கன் இல்ல நா அத யோசுச்சு பாத்தாலுமே நெறைய பேரு குடும்பத்த அத வெச்சி தானே ரொம்ப அ ஒரு பிளான் போட்டு வெச்சிருப்பாங்க இது இது செய்யணு இது பண்ணணு அப்டின் சொல்லிட்டு திடீர்னு இப்ப மூணு மாச சம்பள கையில குடுத்து நீங்க நிறுத்துனாலுமே சரி அதுக்குள்ள வேல கெடச்சா பரவால்லங்க வேல கெடைக்கலனா அவரோட பொசிஷன் என்ன அந்த வா வீட்டோட நெலம என்னவாக
நெலமைைல ரொம்ப கஷ்ட்டமா தா இருக்குங்க அவங்க இத நம்பி கூட எதாது பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க
இல்லங்க இப்ப விக்கிற ஆமா விக்கிற வெலவாசில அவங்க பொலய்க்கறதே ரொம்ப கஷ் ட்டமா இருக்கும்
ம் ஆமாங்க
ம் ஆ அதா நா அதுக்குதா சொல்வங்க இப்ப நீங்க வந்து கம்பெனில வேல செஞ்சிட்டு இரு க்கனா கம்பெனிலே லோன் போட்டு எடுத்திருங்க அந்த லோன் தீர்ற வரலயுமாது ஒங்கள கண்டிப்பா வெச்சிப்பாங்க இல்லயா
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ஆனா அந்த அவ மைண்டு யூஸ் பண்றாங்க ஏனா கேட்டம்னாலுமே அவங்க இப்போதைக்கு இல்ல ஏ இந்த இந்த இயற்துல முடியாது அடுத்த இயற் பாத்துக்லா அந்த மாரி அப்ரூவ் பண்றது தா அவங்க கொஞ்ச டிலே பண்ணுவாங்க
ஆமா ஆமா அதுவு கரெக்ட் தாங்க அதுவு சொல்லியிருக்காங்க நம்ம கேட்ட ஒடனே லோன் எல்லா குடுக்க மாட் டாங்க அப்டின் சொல்ட்டு நா நெறைய பேருக்கு அதா சொல்லிர்க்கே நீங்க கம்பெனிலே லோன் எடுத்துருங்க அந்த லோன் தீர்ற வர்லிமாது ஆ ஒங்கள கண்டிப்பா வேலைல இருந்து தூக்க மாட்டாங்கல்ல அப்டின்ட்டு
சா ஆனா எல்லா பக்கோ வந் தரமாட்டாங்க நெறைய பக்க பாத்தீங்கன்னா எதாது ஒரு ரீசன் வெச்சிகிட்டேதா இருப்பாங்க ஆ இந்த இதுக்காக நீ வெயிட் பண்ணு இவ்ளோ நாள் நீ வெயிட் பண்ணு இல்ல இதுக்காக ஒனக்கு தர முடியாது அப்டின் எதாது ஒன்னு சொல்லிட்டே தா இருப்பாங்க ஆமாங்க
சேலரிலியு டேக்ஸு புடிக்கிறாங்கன் சொல்லி கேள்விப்பட்டே நானு அதிகமான டேக்ஸு கட் புடிக்கிறாங்க அதே இப்ப வீடு கட்றதுக்கு லோனோ இந்த மாரி தி எடுத்துக்கிட்டா டேக்ஸ் கம்மியா ஏ பிடிக்கிறாங்க அப்டின் சொன்னாங்க
ஆமாமாங்க எ டேக்ஸு புடிக்கிறாங்க அதுமில்லாம இப்ப நறைய பேரு வந்து பி எஃப் இ எஸ் ஐ புடிக்கிறன்னு சொல்லிட்டு ஆனா அவங்க நம்ம சேலரிலேந்து புடிக்கிறாங்க ஆனா நம்ம அக்கோண்ட்க்கு ஆனா அது கிரெட் ஆக மாட்டேங்கிது நெறைய ஆமாங்க நெறைய இஸ்யூஸ் போயிட்டுதாங்க இருக்கு
ம் சரிங்கப்பா உங்களோட பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நன்றிப்பா ஆ சரி
ஓ ஓகே